ஆ
என்னப்பா பண்றீங்க கேக்குதா
ஆ வணக்கோ அக்கா எப்டி இருக்கீங்க
வணக்கம்ப்பா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேக்கா
கொழந்தல்லா நல்லா இருக்காங்களாப்பா வீட்ல எல்லாரு
ம் நல்லா இருக்காங்க்கா ம் சாப்ட்டாச்சு நீங்க
ம் சாப்ட்டாச்சுப்பா ம்ப்பா எ பொண்ணு திடீர்னு வயிறு வலின்னு ஒரே அழுவப்பா
ஏக்கா வெளியல ஏதாச்சு வாங்கி குடுத்தீங்களா
ஆமாப்பா வேணா வேணான்னு சொன்னா கூட அவுங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி சாப்ட்டறா இப்ப வயிறு வலின் சொல்லிட்டு ஒரே அழுக
ம் ம் ம் ஹும்
அதுதா என்ன செய்யறதுன்னு சொல்ட்டு தெரியாமே உக்கார்ந்துட்டு இருக்கே நானு எவ்ளோவோ சொல்ற இந்த மாரி வெளிய விக்கிற சாப்பாடெல்லா வாங்கி சாப்டாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு அத கேட்கவே மாட்டேன்றாங்க அது வெளிய சாப்பறதுலா இந்த ஃப்ரைடு சிக்கனு அதெல்லா நறைய சாப் பறாங்க இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ற பொருள் எல்லா
வெளியில முக்காவாசி சாப் பாடுலா எதுவு வாங்கி குடுக்காதீங்கக்கா கொழந்தைங்களுக்கு அதுவு அந்த ஜங்க் ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டு துரித உணவுகல்லா சொல்றாங்க இல்லையா
ஆமாமா
அதுல்லா துரித உணவகம்னு சொல்லிட்டு நெறைய கட தொறந்துட்டாங்க இப்பல்லா அது எப்டின்னாக்கா அது ஒரு ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடியே சமச்சு வச்சருவாங்க ஒரு சில ஐட்டம்லா ஒரு சில சமையல்லா அத அவங்க வரு ம்போது சூடு பண்ணா நமக்கு என்ன தெரியவா போகுது கிச்சன்ல
ம் ம்
அந்த மாதிரிதா செய்றாங்க அதே மாதிரி எ ஒரு சில இதுல என்ன பண்றாங்கன்னா வ அவசர அவசரமா சமைக்கிறதுனால அது ஒழுகா வெந்திருக்கா இல்லையா தேவையான அளவு காரம் உப்பு இருக்கா தேவைய விட அதிகமதா இருக்கு அந்த உணவுலல்லா கொழந்தைங்களுக்குன்னு குடுக்கும் போது நமக்கே அது நல்லதா இருக்காது சீக்கரமா ஜீரணம் ஆகாது ஒரு மாரி நெஞ்சுலே இருக்கு கொமட்டல்லா இருக்கு அதல்லா நம்ம வீட்லேயே செஞ்சு குடுக்கலாக்கா
ம் ஆமாப்பா உண்மதா ஆனா அதுல வெளிய சாப்படுற ஃபுட்டுல நெறைய இந்த மைதாங்க அதிகமா சேத்துறாங்க எவ்ளோ கெடுதல் தெரியுமா அந்த மைதால்லா நம்மளுக்கு செரிமான பிரச்சனையு செரிமான பிரச்சனைய உண்டாக் குது சீக்கிரமா எட கூடுது அது வயித்துக்லா நெறைய ப பிரச்சன வருது அது மைதா அதுக்கப் ப்றோ அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் சொல்ட்டு செய்றாங்க இல்லையா
ஆமா
அது எண்ணெ அதிகமா இருக்கறதுனால கொ கொழுப்பு கொழு வி வய்த்துல கொலஸ்ட்ரால் அதிகமாய்டுது ரத்த ரத்தத்லயு வந்து கொலஸ்ட்ரால் இப் ப்பெல்லா சேர்ந்ததுதா அந்த கொழுப்பு வந்து ரத்தத்துல சேர துனால கொஞ்ச தூரோ நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சுடுது மூச்சு வாங்கி அ அந்த நுரையீரலுக்கு ஹா அப்பறமா இதயத்துக்கு ரொம்ப கெடுதல்லா கல்லீரல ஃபஸ்ட்டு போய் பாதிக்குதா அந்த மாரி ஃப்ரைடு சிக்கன் சாப்புடுறதெல்லா
ஆமாங்க்கா நா கூட கேள்விப்பட்டேக்கா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்லானா வீட்லயே சேப்பங்கெழங்கு இருக் குல்லையா
ஆமா
அதையே நம்ம பொரியல் பண்றோல்ல
ஆமா
அது கொஞ்சொ உ வேக வெ நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு
ஆ
மெளகாத்தூள் போட்டு கொஞ்சொ வறுத்தா மாதிரி செய்ஞ்சு சாப்ட்டா அதுவு அந் துமா கிட்டத்தட்ட அதனுடைய சுவைக்குதாங்க இருக்குக்கா இது நம்ப கோழிக்கறி சாப்பறத விட அந்த சே சேனக்கெழங்கு உருளக்கெழங்கு அது இருக்கற புரதமே நம்மளுக்கு போதுமானது
ஏனா எங்கப்பா சாப்புடுறாங்க அதெல்லா இத மட்டுந்தா சொல்றாக சாப்புடுறாளுங்க ஆனா நீங்க சொ சொல்ற கெழங்கல்லா ரொம்ப நல்லதில்ல
ஆமாங்க்கா
நானு செஞ்சு குடுக்குறே அது வள வளப்பு இருக்குதுன் சாப்ட மாட்டன் சொல்லிட்டு இந்த உருளக்கிழங்கு இருக்குது பாத்தீங்களா அவ்வளோ நன்மை இருக்குது அந்த உருளக்கிழங்குல கூட ஆனா இவுங்க சாப் ப்ற விதை அப்படின்னா பிரெஞ்ச் பிரரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா பிரை பண்ண உருளைகிழங்கு
காமாக்கா
அது சாப்புடுறாங்க அதுலயு இந்த மைதா மாவு எண்ணெய் எல்லாமே இருக்குது அத சொல்லியு வேணான்னு சொல்லியு சாப்புடுறாங்க இப்ப வயிறு வலி உக்காந்து அளுவுருலுக
நம்ம அந்த ஃப்ரைட் சிக்கன் குடுக்குறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே செய்யலாம்க்கா எப்படின்னா உருளைக்கழங்க வேக வச்சுடுரோம் இல்லையா
ஆமா
சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு தோல சீவிடுணு பஸ்ட் ரெண்டா கட் பண்ணி தோலை சீவிட்டு மலிசு மலிசா அந் ந்த அந்த சைஸ்க்கு சின்னதாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாறி கட் பண்ணிக்கலா
ஆ
கட் பண்ணி முக்கால் பாகோ வேகணு நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறோ இல்லயா
ஆமா
அதுல உப்பு மஞ்ச தூள் போட்டு முக்கால் பாகோ வேக வச் ச்சுட்டு ஒரு துணில காட்டன் துணி சொல்லுவாங்கல்லையா டவல் மாரி
ஆமா
அதுல போட்டுட்டு தண்ணி நல்லா இருத்துரனு தண்ணி நல்லா இருத்துட் ட்டு ஈரப்பத இல்லாம அந்த துணில போட்டு துடச்சிட்டு
ஆ
இப்போ கடைலல்லா வந்து மைதா மாவு பயன்படுத்துவாங்க
ஆமா ஆமா
அதுக்கு பதிலா நம்ம என்ன பண் ணலல்லா அந்த உடைச்ச கடல இருக்கல்லையா அந்த மாவு அதை கொஞ்சோ அரைச்சு சேர்த்துக்கலா
அந்த பொட்டு கடலன்னு சொல்லுவாங்களே அதுவா
ஆமா அது கொஞ்சோ போட்டுக்கலா
ஆ அப்றோ
அது மைதா மாவ வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலா நேறைய சேக்க கூடாது கடைல்லா நேறைய சேர்பாங்க கொஞ்சமா சேர்த்துக்கலா அப்றோ முறு முறுப்பா இருக் பன்றதுக்காக அரிசி மாவு கொஞ்சோ
உ
அதுல அந்த கொஞ்சமா தண்ணி உப்பு சேத்து அந்த எண்ணெய்ல போட்டு கொஞ்சமா போட்டு போரிச்சு எடுத்துக்கலா கடைலலா எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா
ஆமாப்பா
கடைலலா ஆ அந்த மாதிரி நம்ம வீட்லே செஞ்ச பயோ இல்லாம குடுக்கலா குழந்தைங்களுக்கு
உ உ சரிப்பா சரிப்பா அதுதா உருளகெழங்கு இப்படி சாப்பிடுறது நீ சொல்ற மாரி சாப்ட்டா நல்லது உடம்புக்கு அத விட்டுட்டு ஃப்ரை பண்றே அத பண்றே இதே மாதிரி அந்த சோயா பீன்ஸ்னு சொல்வாங்க பாத்தியா மீல் மேக்கர் அதுல கூட ச செய்யலாம்பா அது கூட ரொம்ப அவ்ளோ புரதச்சத்து இருக்குது தெரியுமா அந்த மீல் மேக்கர்ல ஆ அதுவாப்பா ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணி காய வெச்சி எடுத்து வெச்சிக்கணும்பா சுட்டு தண்ணிய காய வெச்சி எடு அத எடுத்து வெச்சிட்டு அந்த மீல் மேக்கர்ல அந்த டஸ்ட் எல்லா இருக்கு பத்தியா
அமா
அதனால அதய சுடுதண்ணில போட்டு கொஞ்ச நேரோ ஊற வெச்சோ அப்டின்னா அது கொஞ்சோ சாஃப்டா வந்ரோ
ஆ ஆ
அதுக்கப்றோ அத அலசி கழுவி எடுத்து தனியா வெச்சுட்டு அதுல உப்பு மொளகாய் தூளு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம்
அ நமக்கு தேவ வேணோ அப்டின்னா இந்த கரம் மசாலா இதெல்லா கொஞ்சம் போடுறாங்க கரம் மசாலா கூட ரொம்ப பய் இது இருக்குது ஸ்பைசஸ்ஸா இருக்குது அப்டின்னா வயிறு வலி அதிகமா வந்துடு கரோ அதிகமா எடுத்துக்கண
ஆ
அதனால வெறு இது மட்டுமே அந்த ஃபுட் கலர்லா சேத்தாத அது சமையலுக் கலர் குடுக்குற பவுடர்லா எதுவுமே சேத் காம வெறு உப்பு மொழகாதூளு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட் ட்டுமே போட்டு நல்லா அத சிக்கன்ன பொறிக்குவோ பாத் த்தியா அந்த மாரி அத கலந்து வெச்சிட்டு
ம்
ஒரு அர மணி நேரோ ஊர்ன அப்றோ எடுத்து எண்ணெயில போட்டு அத பொறிச்சு குடுத்தா கல்ல எண்ணெயில போட்டு இன்னு நல்லா நல்லது ஒடம்புக்கு பாம்மாயில் எல்லா யூஸ் பண்ணாம எடுத்து குடுத்தா அதல அவ்ளோ புரத சத்து இருக்குது அதல கண்டிப்பா லேடிஸ் பெண்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் அதுவு
ம் நா செஞ்சு பாக் பக்கறக்கா நல்லா இருக்கு நீங்க சொல்றது அதே மாரி கொழந்தைங்களுக்கு கட்லெட் மாரி செய்வேங்கா நா எயே பாப்பாக் கு
எப்டிப்பா செய்வே சொல்லு நானு
உருளக்கெழங்கு கேரட்டு
ம்
அக்க பச்ச பட்டாணி இருக்குல்லையா
ஆமா
பச்சப்பட்டாணி மட்டு நைட்டே ஊற வெச்சிடுவே அது கொஞ்சோ நல்லா ஊறனுன்னு சொல்லிட்டு
ஆ
இது மூணுத்தையு நல்லா வேக வெச்சிருவேங்கா நல்லா வேக வெச்சுட்டு நம்ப மத்து இருக்கு இல்லையா மத்துல போட்டு நல்லா மசிச்சிடணு
ஆ
கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால ஜீர்ணோ ஆகணு இல்லையா அதனால நல்லா வேக வெச்சிட்டு ம நல்லா மசிச்சிட்டு உருண்ட புடிக்கிறா மாதிரி அந்த பதத்துக்கு வர்ணு
ம்
அந்த மாரி அந்த பதத்துக்கு வரும்போது கொஞ்சோ சின்ன சின்னதா சின்னதா ரவுண்டா வெச்சிட்டு
உருட்டி வெச்சிக்கணுமா
ஆமா அது கூட வந்து உப்பு வெங்காயோ சே வே ஒரே ஒரு காஞ்ச மெளகா போட்டுக்கலா கார கம்மியா இருக்கறதுக்காக உப்பு குட்டி குட்டியா வெங்க வெங்காயம் போட்டுக்கலா
ஆ
பச்ச மிளகா வந்து காரோ அதிகமா இருக்கு கொழந்தைங்க சாப்ட மாட்டாங்க இல்லயா அதனால காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்காக கொஞ்சமா சேத்துக்கலா ஒரு காஞ்ச மொளகா போட்டுட்டு
ம்
அது கொஞ்சோ தாளிச்சா மாதிரி தா வங்காயோ தக்காளி மட்டு வதக்கி தக்காளி சேக்க கூடாது வங்காயோ மட்டு வங்காயோ காஞ்ச மிளகா
ம் ம் அப்றோ
அத கொஞ்சோ வதக்கி எடுத்துட்டு இது கூட சின்ன சின்ன உருண்டயா புடுச்சு தோச கல்லுல நம்ம தோச ஊத்துவோ இல்லயா
ஆமா
அந்த மாரி இல்லாம அத விட கொஞ்ச மதா சின்ன சின்ன உருண்டயா புடுச்சு அதுல வெச்சு தட்டணு அட தட்டுவாங்கல்லயே அந்த மாரி குட்டி குட்டியா தட்டணு தட்டி நம்ம நெய்யி கொஞ்சோ சேத்துக்கலா நெய்யு மேல கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலா ரெண்டு பக்கமு ரோஸ் பண்ணி எடுக்கணு ஆ வாசனையா இருக்கு நெய்யு அந்த பெப்ப மிளகுத்தூளு சேந்துச்சுனாக்கா கொஞ்சோ நல்லா வாசனையா இருக்கு அது
ம் சரிப்பா அப்றோ
அது நல்லா ரெண்டு பக்கமு வறுத்தி எடுக்கறா மாதிரி ரெண்டு சைடும் போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடு க்கணு அது சூடா சாப்பிடும்போதே அந்த வாசனைக்கே பசங்க சாப்ட்ருவாங்க அதுல இருக்க நெய்யு நெய்யு வெயிட் போடு அதுல மிளகுத்தூள் போறதுனால கொஞ்சோ கொழந்தைங்களுக்கு காரமு இப்பத்துலந்தே பழக்கமாகு வளர வளர சாப் டுவாங்க காரோ சாப்ட்டா கொஞ்சோ சளி எல்லா பிரிக்காம இரு க்குமா டைம்ல
ஆமா அது நோய் எதிர்ப்பு சத்தியு கூட
கொஞ்சோ கொஞ்சமா அத கொழந்தைங்களுக்கு நம்மளால அத சேத்துக்க முடியு உருளக்கிழங்கு கேரட்ல இரு விட்டமின்ஸ்லா கொழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெ உதவி பண்ணு நம்ம சாப்பாட்ல குடுக்கலனா கூட இந்த மாரி கட்லெட் மாரி செஞ்சு குடுத்தோனா அத ஈஸியா சாப்ட்ருவாங்க பசங்க
நல்லா இருக்குப்பா இது நாளைக்கு நானு சிக்கன், மட்டன் எடுக்கறதுக்கு பதில் இது மாரி செஞ்சு குடுக்கற
இது நெஜமாவே நல்லா இருக்குன்க்கா நம்மளுக்கு அத செய்யறதுக்கு டைம் இல்லன்றப்ப கூட இத ஈஸியா செஞ்சிர்லா வெறு பத்து நிமிஷோ கால் மண் நேரந்தா எடுக்கு இதுக்கு
ம் சரிப்பா எனக்கு வேற ஒருத்தர் இணைப்புல இருக்குறாரு நான் அப்றம் பண்றன்ப்பா நன்றிப்பா
சரிங்கக்கா நன்றிக்கா ம்